ஆ சொல்லிக்கீங்க
நல்லாருக்கேங்க நீங்க எப்ரிக்கீங்க சாப்ட்டீங்ளா
இன்னு இல்லங்க சாப்பிட்ல
ம் ஒன்னு இல்லைங்க சாப்புட்லங்க
ம் செரிங்க இன்னைக்கு வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க அங்க எல்லாரு நல்லாருக்கீங் நல்லா இருக்காங்களா
ம் நல்லாருக்காங்க அக்கா
ஓகே ஓகேங்க அப்பறங்க சொல்லுங்க
அப்புறம் நம்ம இதுல பத்தி பேசுவோலங்க அந்த மல்லாட்டு பத்தி
ஓ
ம் அட நம்ம சின்ன வயசுலங்க பக் க்கத்து வீட்லலா அந்த மலனு கொட்டிருந்தா கேக்கு கேக்கு செய்வோன் தெரியுங்ளா உங்களுக்கு
தெரியுங்க தெரியுங்க செம்மையா இருக்கு
உ
அப்றோ இவ்ங்க செஞ்சுட்டு யாராவ்து கேக்குணு எதாவ்து வாங்க வந்தாங்கனா இது இத்தன்ரூவா உங்க அமௌண்ட்டு அப்டின் சொல்லுவோ அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு எது குடுப்போன் சொல்லுங்க நாங் இல்லைங்க நாங்க வந்து அந்த எலையவே பிச்சு குடுப்போ
ஓ நாங்க வந்து பேப்பரு அந்த வேஸ்ட்டு பேப்பர்லா இருக்குல்ல அது ஏனா நோட்டு மாரியே அந்த ரூபா நோட்டுல இருக்குல அந்த மாரி
ஆமாங்க நாங்க வீட்டுக்கு போமாட்டோங்க அ போனோனா எங்க அம்மா புடிச்சு வச்சுக்குவாங்கன் சொல்லிட்டு ம் கொஞ்ச நேரத்துலயே வந்து கூப்ட்ருவாங்க இருந்தாலு அந்த எடைல வீட்டுக்கு போயிட்டம்னா அங்கயே இருக்க வெச்சிருவாங்கன்ட்டு அதனால யாரு போக மாட்டாங்க
அப்பவே பயங்கரமா இருந்திருக்கீங்க
ஆமா
பயங்கர வேலத்தனந் தாங்க
ம் ம் ஆமாங்க அப்பற வீட்டுக்கு போனா வெளிய விடமாட்டாங்க வ் வீட்டுக்குள்ளாரே வெளிய வெளையாட போகாதீங்க அப்டின்பாங்க அப்பற கீழ உழுந்து எந்திர்ச்சுவா அப்பற ரத் த்தம் வரு கீழ விழுந்து எந்திர்ச்ட்டு வந்தா அப்ற அழுதுட்டு இருப்பா அதனால இப்பயே வெளிய போனாதான உனக்கு இவ்ளோ ப்ரச்சனை கம்முனு வீட்டுக்குள்ளயே இருன்ருவாங்க
அவ்ளதா நால்லா வந்து அடி மட்டு அடிக்க மாட்டாங்க எங்க வீட்ல
ஆ
பேசியே சாவ நம்ம வந்து ஏன்டா போனோ அப்டிங்கிற மாரி ஆக்கிடுவாங்க வாய் திட்டி விட்ருவாங்க பேசுவாங்க அடிக்க மட்டு மாட்டாங்க எங்க வீட்ல அம்மா அடிக் க்க மாட்டாங்க அப்பா அடிக்க மாட்டாங்க செல்ல ஆனா வந் து திட்ற திட்லயே இனிமேல் போக் கூடாதுடா இவனோட சும்மா நொய் நொய்ன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க திட்டிக்கிட்டே இருக்காய்ங்க அப்டின் ஒரு மாரி சலுப்பாயிருங்க
அதுக்கு நாலு அடி வாங்கிட்டு போயிற்லான்டு இருக்குமே உங்களுக்கு
ம ஆ
திட்டு வாங்குறதுக்கு பேசாம நாலு அடி வாங்கிட்டு போயிற்லான்ட்ருக்கு
ம்
ம் ஹூ
அப்பற நாங்க ஸ்கூல் படிக்குபோதெல்லா எப்டின்னா பசங்க பொண்ணுங்க எல்லா சேந்தா படிச்சமா அப்ற
அ ம்
து ஆ லீவ்னா ஸ்பெஷல் கிளாஸலா வப்பாங்க சனிக்கிழமைனா ஸ்பெஷல் கிளாஸ் வப்பாங்க
ஓ
அ அந்த டைம்ல நாங்க என்னனா இப்ப எங்களுக்கு ஒம்பொது மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னா நாங்க ஏழே முக்காவுக்கெல்லா கெளம்பி போயிருவோ போய்ட்டு சாப்பாடு எல்லா அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லா முன்னாடியே பிளான் பண்ணி போய்ட்றது
ஓ
ஆ எல்லா கெளம்பி போய்ட்டு அ பஸ்ல ஏறி தா போனோ நாங்க போயிடுவோ ஸ்கூலுக்கு ஆ சாப்பாடெல்லா என்ன பண்ணிருவோனா எல்லா வீட்ல இருந்து காலைல ஒரு டிஃபன் பாக்ஸு மதியன்துக்கு ஒரு டிப்பன் பாஸ் ரெண்டு டிப்பன் பாஸ் கொண்டு போவோ போய்ட்டு என்ன பண்ணுவோனா பச பசங்க எவனுமே சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்க கேர்ள்ஸ் மட்டு தா கொண்டு போவோ
ஆ
ஆ நான் ஒரு டிப்பன் பாக்ஸ ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறது அவிங்களுக்கு வந்து மூடில எடுத்து வச்சறது நம்ம டிஃபன் பாக்ஸ்ஸு அந்த மாரி அது மாரி எடுத்து வச் ச்சு நாங்க சாப்டுவோமா எப்டி இல்ல ஒரு எப்டியு ஒரு பதினஞ்சு பேர் இர்ப்போ எங்க கேங்க் ஆ பதினஞ்சு பேர்ஸ் சேர்ந்து ஒன்னா உக்காந்துகிட்டு சாப்பாடு காலைல சாப்பட்றது அப்பற வந்து அந்த கட்டுக்கத ஆ யாரு யார லவ் பண்றா
ஆ ஆமா இதெல்லா ஐயோ நாலா லவ் வா ஐய்யோ அப்டின்ட்டு இருந்தேங்க யாராவது லவ் பண் போது ஐய்யு இவ்ங்ளு இவ்ங்ளு லவ் அப்டியே அதிர்ச்சியா இருக்கு லவ்வுனாவே எதோ கெட்டவார்த்த மாரி இருந்துச்சுங்க எனக்கு லவ் பண்றாங்ளா அப்டினா இவ்ங்க எதோ அதிசய பிறவியாட்ட பாப்போங்க
ஆ அப்ற நாங்க என்னானா ம்
ஆ சொல்லுங்க
அப்புற என்ன பண்ணுவோ இந் மாரி கதையெல்லா பேசி முடிச்சுட்டு அப்புற நம்ளுக்குரு எங்ளுக் குள்ளியே நாங்க ஒரு முறை வச்சுப்போ தெரியுல நம் ம ஓ நம்ம கூட படிக்கிற ஒரு பைய வந்து இன்னொரு பொண்ணா லவ் பண்ணா அதவ வந்து அது அண்ணே அது அண்ணி என்னிய நா வந்து அந்த ஒ ஒவ்ஒவ்வொருத்திக்கு ஒவ்வொரு மாரி நா இன்னொரு இதுக்கு வந்து அந்த பிள்ளைக்கு நா அம்மா நாம இனி வந்து மீந்தா சொல்லோ ஆ அந்த லவ் லவ் பண்ற பைய வந்து என்னைய மாமியான்னு கூப்டுவா அந்த மாரி மொறைய வச்சி குப்புறது அப்புற வெளையாட்றது மிஸ்சு வர்றதுக்குள்ள அப்புற கரெக்ட்டா அந்த பஸ்சு வர்றது தெரியுல அதா ஒரு சில பிள்ளைங்க வந்து கரெக்டா நா இந்த டைம்குனா இந்த டைம்க்குதா நா வருவே அப்டின் சே அந்த ஸ்டிட்டா இருக்குங்ள படிப்பாளி படிப்பாளி பிள்ளைங்ளா இருக்குல அந்த புள்ளைங்கெல்லா கர்க்ட்டா அந்த முன்னாடி வந்துருங்க ஆ வந்துச்சுன்னா டைம் ஆச்சுன்னு அர்த்தோ எங்ளுக்கு அப்புற இந்த மாரி வந்தாச்சுனா அந்த டைம் ஆச்சுனா நாங்கலா புக்கெல்லா எடுத்து வச்சுட்டு அப்டி ஒன்னு தெரியாத மாரி அப்பாவியாட்டு உக்காந்துக்குறது இல்னா அதுக் முன்னாடி காம்ப்போண்ட் செவுரு ஏறி குதிக்கறதுன்ன இந்த ஒரு சில புள்ளைங்கள பாக் கறதுக்கு அங்க ஆளுங்க வருங்க அதுக் வந்து நம்ம வேற வெளிய நின்டுகிறது யாரா வராங்ளா யார பாக்றாங்ளான் வேற
செரி செரிங்க
அப்புற ப கட பக்கத்துல இருக்கு அப்டியே அப்பற முட்டாயி வாங்கி சாப்புற்றது இந் மார் சுத்தறது அ அத் மேர் கட ஓசல இருக்கற வீடெல்லா நம்க்கு ஃப்ரெண்டா ஆயிர்வாங்க எல்லார்கிட்டியு வம்பிழுத் கிறது அவுங் வீட்ல நாய்க்குட்டிலா இருக்கு போய் நாய் குட் டி கொஞ்ச நேர வம்பிழுக்கறது அவிங்வீட்ல இன்னா சாப்பாடுன் கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாள் எங்க வீட்ல சாப்பாடு பிடிக்ல அப்டின்னா இங்க நாங்க இருக்க டிப்பன் பாக்ஸ் கொண்டு போய் அவிங்கிட்ட குடுத்துட்டு அவிங்கிட்ட சாப்பாட் நம்ம சாப்டுபோ ரொம்ப க்ளோஸ் ஆயிருவோ
நா இப்புடிலா டிஃபன் பாக்ஸ்லா நாங் சேஞ்ச் பண்ண மாட்டே எங்க அம்மாட்டியே புடிக்கில்னா வேற ஏதாவ் செஞ்சு தருவாங்க இல்னா நானே செஞ்சு கம்முனு எடுத்துட்டு வந்துருவேங்க இல்னா செஞ்சு வச்சிட்டு எங்க அம்மா டிஃபன் பாக்ஸ்சு போட மாட்டேன் சொல்லுவாங்க அப்டியே அதுக்கப்புற நானு இப்போ நீங்ளா ஸ்பெசல் கிளாஸ்லா அவ்ளோ சீக்கிரமா போய்றீங்ளா நாலா அப்டி போகவே மாட்டே ஸ்பெசல் கிளாஸ் ஒரு ஒம்போது மணி இல்ன எட்டு மணி அப்புடினா நா வந்து ஒரு எட்றைக்கி அங்க இருக்குற மாரி இல்னா எட்டே முக்காலுக்கு ஸ்கூல்ல இருக்கிற மாரிதாங்க போவே இந்த மாரி அதுக்கப்புறோ இது எங்க கிளாஸ் புள்ளைங்க வேற யாராவ்து பெரிய அண்ணாவ லவ் பண்ணாங்னா வேணா அண்ணான் வேணா சொ சொல்லுவோ நா அண்ணா அண்ணி இந்த மாரி அந்த இதுலா இல்லைங்க லவ் பண்ணா அப்பவே நாங் நால அதிசிய்மா பாப் அ நார்மல்தா இருந்தாலு எங்க வீட்லயெல்லா லவ்வு அது இதுன் அந்த இதுலா இல்லியா அதனால அந்த இது கேட்டாலே லவ்ப்பண்றாங்க அப்டின்னு அதுவே ஒரு அதிசிய்மா நாலா பாத்தாளுங்க
ம் ம்
அப்புறோ உன்னோன்னு இன்னனா இப்ப லவ் பண்ணிட்டுருப்பாங்க திடீர்னு பாத்தா உன்னொர்திங்லு நம்ப நம்பளுக் தெரியாது நம்ப அதுல இருந்தாதா நம்பளுக் தெரியு அதாவுது அவுங் கிட்ட பேசிட்டு இருந்தா நம்ளுக் தெரியு நம்ப அதிகோ டச்சு யாருக் கிட்டையு இருக்காது லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பாத்தா ஏ இந்த மாரி இவுங்கள பாத்தா அப்புன்னா இதா பேசுவாங்க ஏ என்னாச்சுன்னா நா அவிங்கள லவ் பண்ல இப்ப வேற இவுங்களதா லவ் பண்ற அப்டின்பாங்க ஏ இது எப்ப நடந் துச்சு அப்டிங்குற மாரி இப்பதா அப்புடிங்கிற மார் இருக்கு அப்டிபாங் க அதுக்குள்ள அப்புடியா அப்டிபாங்க அதெல்லா புரிய வரதுக் கே எனக்கெல்லா கொஞ்சோ டைம் எடுத்துச்சுங்க எப் நா நைன்த் படிக்கு போதே இதெல்லா நடந்திருக்கு
ஓ
ஆ அதெல்லா புரிய வரதுக்கே எனக்கெல்லா‌ கொஞ்சோ டைம் எடுக்குது
ஆ ஆ
அதுக்கப்பறோ இந்த லவ் பண் யாராவது இப்டி என் கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு என்னையோட பெரிய பொண்ணுதா நா பேர் சொல்லிதா கூப்பிடுவ அந்த பொண்ணு அவிங்கள விட ஒரு வருஷமோ எண்ணமோ பெரிய பையன லவ் பண்ணிட்டு இருந்துது அந்த பொண்ணு வந் து இன்னொரு பையன லவ் பண்றாங்கன்னு சொல்லி ஸ்கூல்ல ஏதோ பொய்யா ஃப்ரெண்டுதா ஒரே கிளாஸ்தா ஆனா அந்த பையன லவ் பண்ணுது இந்த பொண்ணு அப்டின்னு சொல்லி ஏதோ ஸ்பெரெட் ஆயிருச்ச அந்த பைய காதுக்கு போய் அந்த பைய கூப்ட்டு வச்சு பேசியிருக்கா அப்றோ புடுச்சு நல்லா அடுச் அடிச்சுபுட்டா கண்ணத்துலயே அப்பிட்டானாட்ருக்கு அது அழுதுகிட்டு இருந்துருக்கு அப்றோ எனக்கு தெரில அப்றோ பாத்தோனே கேட்ட என்னாச்சுன்னு இந்த மாரி அடிச்சிட்டாமா அப்டின்ச்சு அடிச்சுட்டாங்ள அப்டின்ட்டு அதுவே எனக்கு ஒரு இதா இருன் ச்சு சாக்காருன்ச்சு அடிஷ்டாங்ளா
அது பயந்து இருக்கு அய்ய அய்யோ அப்ப லவ் பண்ண அடிப்பாங்ளோ
ஆ இல்ல அவிங்க எப்புடி அடிக்லா பேசணுல்ல எப்டி அடிக்லா மொதல்ல எதுக்கு அடி க்றா அப்டிங்கிற மாரி ஆயிடுச்சு அடிச்சாங் அப்டிங்கிற மாரி ஆயிடுச்சு எதுக்கு அடிக்கிறாங்க இதுக்கு யாராவது அடிப்பாங்ளா அந்த ஏனா அவிங் கிளாஸ்ல இருக்கீங்லியு தெரியு‌ அந்த பைனியு தெரியு எதுக்கு அடிக் ணு பேசிருக்காங்க எதுக்கு அடிக்கணு அடி
அது வந்து அவ்ளோ உருமங்க உரிம எடுத்து பண்றாங்க போல அப்டி
இது வந்து ஸ்டாஃபக்குல்லா தெரிஞ்சிருச்சு
அச்சச்சோ ம் அது தெரிஞ்சா அப்றோ வீட்ல எல்லா சொல்லிருவாங்ளே
ஆ அதெல்லா எதுவு சொ தெரிலங்க சொன்னாங்ளா என்னன்னு தெரில
ஆ ஆ
அப்போல்லா அப்புடி இருந்துச்சுங்க
நாங்க வந்து எப்டின்னா கூட லவ் பண்றவிங்க போனம்னா நமக்கு பயமா இருக்கு அச்சச்சோ நா யாராவது பாத்து சொல்லிருவாங்களா நம்ம வீட்ல அவன் வந்து வேற ஒருத்தங்கதா பண்ணுவாங்க ஆனா வந்து வேற ஒருத்திங்க இப்ப ரோட்ல போறவீங்ளா பாத்தா என்ன நெனைப்பாங்க நம்மகிட்ட பேசதா‌ வந்தாங்கன் நெனச்சுப்பாங்கல்ல பயமா இருக்கு அச்சச்சோ பாத்துட்டாங்களா என்னிய எது மாட்டி விட்டுருவாங்ளா எனிய போய் சொல்லிருவாங்களா அப்டி பயந்து பயந்து ஓடுவோ அச்சு அதெல்லா ஒரு காலோ
புரிதா
அப்றோ என்னா பண்ணோனா அந்த அது பொங்கல் டைம்ல எல்லா கரும்பெல்லா இருக்குல்ல கரும்பெல்லா பொங்கல் வர டைம் வச்ச மீதிலா இருக்குல்ல அதெல்லா அந்த கூல் டைம்ல எடுத்துட்டு போயிருவோ. எடுத்துட்டு போயிட்டு அ கா அது மாதிரி பிரேக் டைம்ல அப்றோ ஒரு ஈவினிங் நாங்க வரும்போது நா வரும்போது நடந்துதா வருவோமா வருவோமா.
ஆ
ஆளுக்கு ஒரு டே எல்லாருமே பிளான் பண்ணிதா கொண்டுட்டே வருவோ. மொத நாளே பிளான் பண்ணுவோ. நாளைக்கெல்லா எடுத்துட்டு வந்துருங்க அப்டின்னு அப்றோ ஒரு க எல்லா கரும்பு எடுத்துட்டு ரோட்ல வர வர கடிச்சு கடிச்சு சாப்டுட்டு சக்கைய துப்பிட்டு,
ஓ
அது வந்து எப்டின்னா ஒரு அது வந்து ஒரு ஒரு லைஃப், அது வந்து என்னன்னே தெரியாது. ஐயோ யாராவது பார்த்தாங்கன்னா நமக்கு சங்கட்டமா இருக்குல, அந்த இதெல்லா இல்ல அந்த அப்பல்லாம் ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது அப்பல்லாம் வொளையாட்டு சுத்தி வளையாடணு ஜாலியா இருக்கணு சாப்ட்ணு
ஆமாங்க அப்ப எல்லா நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது நா நிறியா தீனி ஸ்நாக்ஸ் அப்டின்னு இருந்துச்சு இப்பதா எல்லா பாக்கெட் ஃபுட்டா இருக்கு இப்பல்லாம் அந்த மாதிரிலா இல்ல ஒரு ஸ்கூலுக்கு வெளிய அந்த மாதிரிலா
அப்பளம் இது அப்பளம் மாங்கா
ஆ வெள்ளரி க்கா நவ்வா பழோ இந்த மாதிரிலாம் கொண்டாந்து விப்பாங்க இப்பதான் எல்லாம் பாக்கெட் ஃபுட் அப்பல்லாம் வீ ம் கூலுக்கு வெளிய யாராவது ஒரு பாட்டி உட்காந்து வித்துட்டுருப்பாங்க நாங்க நா எனக்கு நெனவு தெரிஞ்சே ஒரு சாக்லேட்டு அது என்ன சாக்லேட் டுன்னு தெரியல ஒரு சாக்லேட்டே ஒருவாய்க்கி நாலு இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க ஒரு சில இதுலாம் ஒருவாய்க்கு எட்டு குடுப்பாங்க பேப்பரே அப்பல்லாம் ஒருவாய்க்கு நாலு கிடைக்குங்க இப்பதான் ஒருவாய்க்கு ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரி ஆயிடு
அய்யோ ஆமா ஏங்க ஒரு ஜெராக்ஸ்சே நால் ரூவா போகுதுங்க நால் ரூவா அப்டி சொல்றாங்க
அப்பல்லாம் ரெண்டு பக்கம் எடுத்தாவே ஒரு ரூவா இல்ல ரெண்டு ரூவா இருந்தா வரும் இல்ல ஒன்னா ரூவான்னு வரும் இப்பதான் வெல அதிகமா இருகு ஆன் ஆமா நாங்க ரெண்டு ரூவா லெட்டு எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிருக்கோ
ஓ சரிங்க தோழி அடுத்த காலில் இணைவோ நன்றி தோழி
பாப்போ இதுங்க